கேக்குதாடி சொல்லு டி ந்தாவ தோஸ் ச சுடலான்ட்டு கிச்சனுக்கு வன்டே
ம்
எ தீனி திங்கிறாடி அப்பற திங்க மணியாச்சு எட்ர மணிக்குலா நேத்து ட்டே ஒம் மடக்கு போட் வா வந்து உக்காரு ம் ஜ தெரம அப்டிதா இருக்கு
என்னடி
இது காயட்டு ஆ நேத்தாண்டி நேத்து பரம்
நீ நீ பேசு நீ பேசுறது விட்டு விட்டு கேக்குது
இப்ப கேக்குதா
ஆ
கிச்சன்ல வந்தனால டவர் இல்ல போல கத்தி கத்தி பேசிட்ருக்கேன் நானு
இதெல்லா அபர்ணாக்கா மாரி கத் கத்தி கத்தி பேசுவாங்களே எப்பயோ அவுங்களுக்கு தா செட்
ம் ம் நம்மளு கோவோ வந்த கத்துவோம்ல அப்றோ என்ன கோவோ வந்தா தா கத்துவோ அவல்லா பேசுறதே ஆ யாரு
என்ன எனக்கு ன் சேரி சார் நீ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிரு ரிக்வஸ்ட் குடுத்திருக்க எனக்கு
ம் நேத்து நா அது கூப்டே
எதுக் கூப்ட நீயா எதுக் கூப்ட
க அ மன ஒளைச்சல்ல இருக்கேன்னு சொன்னேல்ல உன்கிட்ட
ஆமா
அதுலந்து கூப்புடவே இல்லடி அவே எனக்கு
ஆ
ம்
ஆவ் இந்தா இல்ல என்னய பிளாக் பண்ணி வச்சிருக்கா அவே வே என்னக் அவே என்ன சொன்னா நீ என எனக் என்னைக்காவது கூப்புட்னோம்னா கூப்புடு நா ட்ரூ கலர்ல பாத்துட்டு நானே உனக் கால் எல்லாருமே நீ பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க டி
அ
ஐயோ அந்த புள்ள இருக்குலடி இவே இதோட ஆளு ஈசோட ஆளு ஈசோட வைஃப் அந்த புள்ள பேர் வந்து நர்ம
கேக்கலடி ஹலோ கேக்கல
அந்த பிள்ளையோட அந்த வைஃப் அவே வைஃப் பேர் வந்து நர்மதா
ஆ
செரியா ம் அப்றோ அந்த புள்ளையோடது சஜஷன்ல எனக்கு வந்துட்டே இருக்கு இன்ஸ்டாகிராம்ல அது வர்து அப்புறோ அந்த போத்தனூர்ல இருக்கும்ல ஒருத்தே
யாரு
அக்கி
ஆமா
அவனோட வைஃப் ஒ சரஸ் சார்ல அவுங்க ரெண்டு பேரையு எனக்கு நா சொன்னே ஐயோ யார் யாருக்கெல்லா நம்மள இப் புடிக்கவே இல்ல பாரு நம்மளய அப்டின்னு நெனைச் சே நறைய பேரு என்ன ஹேட் பண்றாங்கடி
ஹ அவுங்க புடிச்சா மட்டு உனக்கு கோடி ரூபா வந்துருமா
இருந்தாலு நா எத்தன குடும்பத்துக்கு புடிக்காதவளா இருக்கன்னு பாத்தியா ம் இதுல போடு
உன்ன சொல்டனோ
யோ ஆமண்டி ஆமண்டி
ம்ம அம் அவே நா நா வரண்டி ஆட்டோல அவே அவ கண்டுக்க கூட மாட்டிக்கிறாடி அவன அவே லூசு மாரி திரும்பி திரும்பி இவளையே பாத்துட்டே ஓட்டிட்டு இருக்கான் டி
ஆனா எல்லா எட
எப்டி இவ இவ பேசுறவங்க மட்டு எப்டின்னா இவ எல்லார்டையு ஒரே மாரி தாண்டி பேசுறா ஒருத் ஒரே மாரின்னா எல்லார்டையு அதுக் எப்டின்னா அவ தேவைக்கு மட்டு வச்சுட்டு அப்ப அப்ப பேசிட்டு அந்த மாரிதான் இருக்கா இப்ப எனக்கு என்னன்னா ஒருத்தருக்கு அந்த மாரி இருந்தா புடிக்கு இன்னொருத்தருக்கு இந்த மாரி இப்படல்லா பண்றதுல புடிக்காதுல்ல எப்ப கூப்ட்டாலு வர்றது லா ஆனா அவ எப்டி எல்லா ஆ எப்படியாது எல்லாரு ஒரே மாதிரி இருக்க சங்கர் மாதி நி ஏ அப்படியே இவ அதே மாதிரி இருக்காங்க
ம்
நாங்க ஜிம்முக்கு போயிருந்தோல இவ வந்து அவரை வந்து எனக்கு புடிக்கல புடிக்கல இன்ட்டே இருப்பா அவ வந்து சார் அப்பனா ஏன் நீ நீ பேசுறதெல்லா பைத்தக்காரி மாதிரி கேட்டுட்டு இருக்கறன தான் உனக்கு புிடி க்க இவருல்லா கேட்க மாட்டாரு அதனால உனக்கு புடிக்காது அப்டின்னா ஆமாங்கிறா
இ இவ அவர்கிட்ட போயி செல்லம் கொஞ்சிருப்பா அவரு புடிக்குதும ஆ எனக்கு இதெல்லா வராது இதெல்லா வரும் அப்இப்படினுரப்பா அவருக்கு அதெல்லா புடிச்சிருக்காது நீட்டா பேச அவர தா புடிச்சிருக்கும் போல எவ்வளோ பேரு பாத்துிருப்பாரு அவரு
அவரும் வலிஞ்சிட்டுதா இருப்பாரு இவ இவ கிட்ட
ஆ
ஐயோ ஒரு பைத்தி மாட்டம் ஒரு ரீல்ஸு குழந்தபெத்து படு குழந்தபெத்து இருக்கிறவங்கல் ஹஸ்பண்ட் போய் அந்த பொண்டாட்டி வந்து பாக்குறா அ அவலியு குழந்தைய பாத்து கொஞ்சனா ஒரு ஒரு பேமிலி மாரி ஒரு ரீல்லு அந்த ரீல வந்து இவ வந்து இந்த ஜிம் சாருக்கு அம்ச்சுட்டு இருக்கா அமுச்சுட்டு எங்கிட்ட அழுதுட்டு இருக்க இந்த மாரி அவரு அமிச்சுட்டடி எனக்கு எப்படி பாக்குறதுே தெரிலடி எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி நீ எதுக்கு அவ அவருக்கு அனுப்ச்ச அப்படின்னா இல்லடி நான் அத சங்கருக்கு அனுப்புற எத்து வச்சே அவனுக்கு எதுக்குடி இவ அனுப்புற இல்லடி சும்மா அனுப்புனா அரு கம்சுட அது இவரு வந்துட்டு என்ன பண்ணிருக்கார் லைக் பண்ணிருக்காரமா
எதுக் சம்பந்தம் இல்லாம இத அமைச்சிருக்கா அவ
அவனுக்கு சங்கர் அணுப்புருக்கு பதிலா இவருக்கு அமிச்சுிட்டாளாமா ம் ஆ அவரு வந்துட்டு தெரியாம அமைச்சுட்டீங்களா இல்ல எனக்கு எதுக்கு அமைச்சிருக்கீங்கன்னு கேக் க்காம லைக் பண்ணிருக்காரு என்னமோ இவன் பொண்டாட்டி அமைச்ச மாதிரி
ஆ
என்ன நாங்கதையா சொல்லிட்டு இருக்கறே கால வலிக்கிது சாப்பாடு கொண்டு போச்சா விஜய்னா
ஆ சாப்பாடு குழம்பு கொடுக்கும்
ம்
கொடுத்து உட்டுட்டு ஆ எடுத்துட் போயிச்சு
எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரிக்வஸ்ட் டி யாரு யாரோ பேரு பொட்டு எதோ ஒரு பேர் போட்டு மெடிசன் படிக்கிறனாம்மா அவ்ளோ அப் பாலோடு ஃபைஸ் டாம் மதிவண்ணன் போட்ருக்கு அவ எனக்கு ரி்க்வஸ்ட் குடுத்ருக்கா ஷேமோட ஃப்ரெண்டு் மாதிரி அ
அப்ப எதுக்கு உனக்கு ரெக்வெஸ்ட்டு குடுக்குலாம்
அவ ஷேம் வந்து அவரையு ஃபாலோ அவனையு ஃபாலோ பண்றாரு நா ஷேம்ம அன்ஃபாலோ பண்ணிட்ட ஆனா அவ எனக்கு ரி்க்வெஸ்ட் குடுத்துருக்காண்டி நா அக்ச்ப் பண்ணவே இல்லா சி இவ எதுக்கு இவ எது இவ எதுக்கு எனக்கு கொடுறான்ட்டு நா விட்டுட்ட நீ பேசவே இல்லியா அதுக்கப்
அங்கப்புறோ பேசல எனக்கு அவன்ட்ட பேஸ்ணுன் தோணவே இல்ல நானு பிஸியாருக்கே அதனால விட் டுட்ட சேரி என்ன எதுக்கு நம்ளே போய் வலியனுமா பேசட்டு ஏ நானே கூப்டு கூப்டு எதுக்கு பேசணு பேசட்டுன்டு விட்டுட் நம்ம எதுக் கு அப்டி போய் வலியணு பேசட்டு அப்டின்ட்டு விட்டுட்ட
கூப்பிடவே இல்ல அவரு அதுக்கப்றோ
குடவே இல்ல அவரு ஆமா
அவரு என்னதா நெனச்சிட்ருக்காரு
சொரக் குள்ள நெனச்சிட்ருக்காரு
அவரு மனசு இல்லடி அவரு மனசுல வந்து நா ஒரு ஆண்ணலக மன்மத பொண்ணுங்கல்லா எனக்காக ஏங் ஏங்கறாங்க நா வந்து எந்த பொண்ணயு பாக் மாட்ட பேச் மாட்ட இதா நா அப்டின்ற மாதிரி
ஒ
அவர உஸ் சு அவுருக்கு இன்னு உசுப்பேத்துர மாரி நானு வேற போய் இதெல்லா சொல்லிட்டனா
ஒ நெறைய பொண்ணுங்க ஃபாலோ பண்றாங்கன் ஒரு எண்
இன்னும் அவுருக்கு உள்ள இது வந்துச்சி
ம் என்னமோ
நீ வந்து இன்னு அவர் நீ வந்து அவர டேமேஜ் பண்ணிட்டே இருந்திருக்கணு
என்ன நீங்க வரவர என்ன இந்த சட்ட என்னமே என்ன ஹேர்ஸ்டைலு இது
ஆமா நல்லாருக்குல்ல அது
அ என்ன இப்புட்ருக்கீங்க அப்பல்லா சொல்லிட்டே இருந்திருக்கலா அப்போ அவர் மனசுலந்து நம்ம நம்ம நல்லால்ல போல அவ்ளோலா இல்ல போல
ம் என்னடி சாப்பாடு நைட்டு
தெரில நா வந்த ஒடனே உள்ள போய் நைட்டி போட் டு ஃபோன எடுத்
காசுன்னோன வந்துட்ட
ஆமா நானே பிச்சக்காரி கோளத்துல சுத்திட்ருக்கேல இன்னொருபா கூடல்லா
அ நாளைக்கெல்லா கூப்புடு மதியோல்லா கூப்புடு அ காலைல ஒரு பத்து மணிங்கு போது தூங்க மாட்ட செரியா போய் லாகின் பண்ணோன நீ கூ எனக்கு ஃப் நார்மல் ஃபோன் பண்ணு நா ஃப்ரீயா இல்ல தூங்க போர்னாங்கற்த சொல்ற செரியா அப் நீ அங்க அமைதியா தானேருக்கு உனக்கு சிஸ்டம் தா வேல செய்ய போற ஃபோன்ல பேஸ் போற ஆனால எனக் மாத் தி நீ கூப்புட் நீ கூப்புட நா கூப்புட நீ கூப்புடு திருப்பி அஞ்சி கால்னால எங்கிட்டயே பேசு நா அதுக்கப்புறோ அவளுக்கு கூப் சடர்டென்னா அவளுக்கிட்ட நா சாய்ந்திர அந்த மாரி பேசிக்கிறே ஆ மிஞ்சு போனா அவளுக் காலையில கூப்பிடுவாள அவளுக்குதா சாய்ந்திரோங்குறது பாக்குறே பேச் கூப்ட்டா நைட்டு அந்த மாரி பேசுவாளுங்க
ஆ இது முடிச்சட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுற அதுக் அதுக்கு பண்ணு செரியா
என்னன்னு
அது இப்ள்ளேதா இன்னு முடிஞ்சிருச்சு அப்ப நா சேரி வைக்குறே ஆ